ஆஹ் ஹலோ சொல்லுங்க நம்ம இப்போ என்ன தலைப்பு பேசலா ம் சேரி அ அதாவ்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அ நம்ம ஃபேஷன்ஸ் பத்தி பேசலா சரியா
சொல்லுங் சொல்லுங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல வந்து உங்ளுக்கு ஆக்சுலா கம்ஃபடபுள் ட்ரெஸ்னு ஒன்னு இருக்கு அன் கம்ஃபடபுள் ட்ரெஸ்னு ஒன்னு இருக்கு அ ஃபேப் ஒன்னு இருக்கு ஃபெவன் அன்ஃபேவர்ஸ்னு ஒன்னு இருக்கு
கரைக்ட்டு நம்ம போட்ற கலர் எல்லாருக்குமே புடிக்குமானு கேட்டா புடிக்காது ஆனா அந்த கலர் நமக்கு கம்ஃபடபுளா இருக்கு நமக்கு அந்த கலர் ரொம்ப புடிக்கு என்ன இந்த கலர் எடுத்துர்க்கே ஓக் கலருக்கு இதல்லா செட் ஆகாது சொல்லி செலவங்க சொல்லுவாங் திங்ளா நம்ம ஆசயா ஒர் சுடிதார் எடுத்து போட்ருப்போ ஆ புடிச்சிச்சு எடுத்து பாத்துட்டு அதுல ஒரு ஃபோட்டோவு எடுத்து அனுப்புவோ இந்த மாரி ஒரு கலர் எடுத்துருக்க இந்த கலர் ஒன்ன ரொம்ப டல்லா காட்டுது அப்டி சொல்ட்டு மூஞ்சில அடிக்கிற மாரியே சொல்லுவாங்க செரிங்ளா ஆனா என்ன நமக்கு அந்த கலர் ரொம்ப புடிச்சுருக்கு இத அவங் ங்க வந்துட்டு மூஞ்சில அடிக்கிற மாரி சொல்லாமா கொஞ்சொ வேற மாரி கூட சொல்லிர்க்கலாந்தான
மானே தேனே பொன்மானேன் சொல்லி
அப்டி எல்லா சொல்லணு அவசிய இல்லங்க ஆனா என்ன ஒனக்கல்லா இந்த கலர் செட் ஆகாது அப்டின் சொல்றதுக்கு என்ன அது எப்ப அது எப்டி சொன்னாலு கோவந்தாங்க வரு
அந்த வார்த்தய சொல்ல மாட்டா உங்களுக்கு புடிக்காது சத்த எதா கு எரச்சல் மார்ருக்கா பின்னாடி
ஆமா கொஞ்சோ சத்த இருக்குங்க
ஒரு ரெண்ட நிமிஷம் நீ சொல்லங்க ஏன்னா வந்து யாருமே யாருமே புடிக்காத மாதுரி வந்து சொல்ல மாட்டாங்க அத புடிக்க அவங்களுக்கு வந்து ஹர்ட் பண்ணனு அப்படின்னு சொல்ற நம்ம அவங்கள ரொம்ப பய ப்ரிட்டியா பாத்து இருப்போ பயங்கர அழகா பாத்துருப்போ நம்ப அப்ப வந்து அவ்ங்க ஒரு காஸ்ட்யும் அவ்ங்களுக்கு அவ்ங்களுக்கு அஃபர்டபுள் இல்லாத போல போது நம்ம என்ன பண்ணுவோ உங்கள ஃபிடிஷி பண்ண தப்புதா மின் உருவ கேலி பண்ற தப்பு மிகப்பெரிய தப்பு உருவ கேலி பண்றது அது நா வந்து ஆதரச்சி பேஸ்லிங்க உங்க கிட்ட
ம்
உரு உருவகேலி பண்றது மிகப் பெரிய தப்புதா சரி சொல்ல
ஆனா அவங்க அந்த எடத்துல அத இப்ப என்ன சொல்றது இவங்க எடுத்து போட்டோ எடுத்து பாக்குறாங்க இவங்களுக்கு அது ரொம்ப பிரிட்டியா தா தெரியுது ஆனா அவங்களுக்கு அது பிடிக்கல அப்டிங்கிற பட்சத்துல அடுத்த அடுத்த டைம் எல்லா அந்த ட்ரெஸ்ஸ போடும்போது அந்த எண்ணம் வரதான் செய்துதுவங்களுக்கு எப்டிந்தானே இ நல்லாதான சொன்னாங்க இவங்களுக்கு அதுக்கு அந்த போட்டோவ குடுக்கணு இவங்க ஏ நம்மகிட்ட போட்டோ கேட்க போறாங்க அப்படிங்கிர மாரி தோணுமா இல்லயா எங்க என்னவா இருந்தாலா இது உனக்கு செட் தாங்கள அப்டிங்கறதுக்கு நல்லாலன் சொல்றதுக்கு ஒரே விஷ்ய தானுங்க
கல்ட்டுதாங்க
அ அப்ப அவங்களுக்கு அந்த விஷய
அப்பனா நல்லாருந்துச்சு நல்லாலன்னு சொல்ல கூடாதுங்கிறீங்களா
நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கும் வேற விதங்கள் இருக்குன்னு நா சொல்றே அதாவது அவங்க மனசு நோகாம கூட சொல்லலாங்க உம் எல்லாத்தயுமே மனசு மனசு நோகாம சொல்றதுக்குன்னு ஒரு விஷய இருக்குல்லங்க
மனசு நோகாம சொல்ல விஷய இருக்குதா அது எனக்கு
இப்போ இப்போ நீங்க உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வச்சு கோங்க நா க்ளோஸ் ஃப்ரண்டு நீங்க அவங்கள எவ்ளோ டிரெஸஸ்ல பாத்துருப்பீங்க இவ்வளோ டிரெஸ் போட்டதுல எனக்கு அந்த கலர்ல அந்த ட்ரெஸ் போட்டாதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டா நீங்க டக்குன்னு இப்ப அவங்க நினைச்ச உடனே எந்த கலர சொல்லுவீங்க இந்த கலர் ட்ரெஸ் போட்டந்ருப்பதா ரொம்ப அழகா தெரியுது இப்ப எனக்கு எவ்வளோ எத்தனையோ ட்ரெஸ் பாத்திருப்பீங்க நீங்க அவங்ககிட்ட பாத்துருப்பீங்க அவங்கள எத்தனையோ வாட்டி பாத்திருப்பீங்க ஆனா நீங்க இந்த இதா எம் மனசுக்குள்ள இப்பவு இருக்கு நீங்க எப்ப கேட்டாலு இப்ப சொல்றே அப்படிங்கிற மாதிரினா நீங்க ஒடனே சொல்லிடுவிங்
ஏங்க அப்படில்லாம் கடையாதுங்க என்னைக்கு எப்ப கேட்டாலு இது அது மட்டுமே சொல்ல மாட்டாங்க யாருமே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஏன்னா நம்ம லைஃப்ல ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப புடிச்ச நாம நாம ஒரு நம ஒரு எண்ணத்துல இருப்போ இந்த மாரி அவங்க போட்டு போவாங்க அவங்க ட்ரஸ் வந்து பயங்கரம் அவங்க எப்பவுமே வந்து அவங்க டிரஸ்ஸஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க ஆஹ் அப்படின்ற இருக்க போது அவங்க வந்து அதுக்கு இம்பாடன்ஸே கொடுக்காம பண்ணது அவங்ளுக்கு கஷ்டமா இருக்கு இல்ல
அது எப்படிங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம போயிரு வாங்க அது அது அவங்களுக்கு ரொம்ப ரிச்சா தெரிஞ்சிருக்கலா அத போடறதுனால அவங்க ரொம்ப
நா அப்படி இல்ல அது எனக்கு தெரில இப்ப நீங்க சொன்ன விஷ வெந்து நா வந்து எதுக்குமே எனக்கு அம்மா இல்லாத மாரி பண்ணதே இல்ல நா அந்த மாரி அவங்க இப்டி வந்து இந்த மாரி வந்து நல்லாருக்கு நல்லாலனு சொல்ட்டு நா ஒரே விஷ்ய சொல்லிருக்க ட்ரெஸ் வந்து உனக்கு ஏப்டா இருக்கா சேரி நீ பாத்துக்கோ மிஸ் நா நா சொல்லிருக்க ஏ ஆல்ட்ட சொல்லிருக்க எல்லோ கலர் ரொ நா வந்து ஃபர்ஸ்ட் நாளைக்கும் போது வந்து கட்டம்போது வந்து ரொம்போ இதா இருக்கு டார்க்கு அவ கலரா இருக்கரக்கு எல்லோ கலர்சு வந்து ரொம்ப வந்து ரொம்ப டல்லா காட்டு நனச்ச ஆனா அந்த சேரில நா கட்னகப்ற பாக்கும்போது அது ஏப்டா அழகாதா இருந்ச்சு அவங்ளுக்கு ஹ்ம்
அதாங்க நீங்க மொதல்லியே அந்த ஒரு விஷ்யத்த என்ன பண்ணிருக்கீங்கன்னா இது பண்ணிருக்கிங்க டவுன் பண்ணிருக்கிங்க நீங்க அவங்கள
ஜட்ஜ் பண்லீங்க அந்த விஷ்யத்த வந்து நா உங்ளுக்கு நா ஒன்னு சொல்ற கேக்கற அவங்ககிட்ட அவ்ளோதா
ஏ எப்டிங்க நீங்க என்ன சொல்லிருக்கீங்கனா இது ஒனக்கு செட் ட்டாகாது அப் அப்டிங்ற ஒரு விஷ்யத்த நீங்க அவுங்ளுக்கு வச்சிருக்கிங்க அப்டிதான அப்போ அந்த மாரி ஒரு விஷயத்த வச் சுட்டு நீங்க அந்த அவங்க அந்த ட்ரெஸ்சு போடும்போதலா அவங்ளுக்கு அந்த எண்ண வரு கண்டிப்பா வரு வராதுன் நினைக்றிங்ளா அந்த ஃபோட்டோஸ்ச பாக்கும்போதலா அந்த அந்த ஆளு இப்டி சொன்னாருல அப்டி சொல்ட்டு தோணுமா தோணாதா
எதுக்குங்க அப்டி நாம்ப சொல்ல போறங்க
நீங்க சொன்ன விஷயத்த அப் அப்டிதானுங்க தோணும்
உம் அவங்க அது புடிச்சவங்கள எப்டிங்க அப்டி சொல்ல கிட்டிக்கா அந்த மாதிரி வந்து கிட்டி இது பண்ணுவாங்ளாங்க கிண்டலுக்கு கூட அப்டி சொல்ல மாட்டாங்க
நீங்க நீங்க நீங்க சொ நீங்கதான சொன்னீங்க இப்ப நா சொன்
அதுதாங்க சொல்றேன் நா என்ன சொல்றேனா ட்ரெஸ் ஸ்சு வந்து வந்து இதா இருக்கும் அந்த கலர் வந்து நல்லா இருக்காதுனு நெனச்சு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் கட்னத பாத்து அதுக்கப்ற நானே ஷாக்குதா ஆனே ஓகே அப்னா தப்புதா ட்ரெஸ் நல்லாதா இருக்கு அவங்களுக்கு
நீங்க அந்த அவங்க அந்த ச இத கட்டுன அப்புறங்கூட நீங்க அந்த போட்டாக்கு நீங்க கமெண்ட் பண்ணலேனு சொல்றீங்ளா
உஹும் நான் அது தப்பாதான் பேசன பேசவே இல்லியே நா அழகாதா இருக்குனு சொன்னா உம்
நீங்க முதல்ல இருந்தே அவங்க கிட்ட நீங்க அந்த ஒரு விஷயத்த எப்டி சொல்லிருப்பீங்க எப்டி இப்ப சொல்லியிருப்பீங்கப இப்ப நார்மலா என்ன சொல்லுவாங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரி எல்லோ கலர் அப்டி சொன்னா உடனே என்ன சொல்லுவாங்க அடிக்ற மாதிரி இருக்கும் உனக்கு இது செட்டாகாது ரொம்ப டல்லா காட்டும் உன்ன சோ இந்த மாதிரி எல்லா கருத்துக்ளையும் முன்னே வச்சுட்டு அதையும் தாண்டி அவங்க அந்த டிரெஸ்ஸ போட்ட அப்புறமும் அது ஒரு பெரிய விஷ்யமா சொல்லாம கூட நீங்க இருந்திருக்கலா அதனால கூட அவங்க அந்த மாதிரி விஷயத்த சொல்லிருக்லா
ஏங்க ஒரு வருஷ ஒரு போட்டோக்கு வந்து மெய் மறந்து போவன் தெரியுங்களா உம் ஹலோ மெய் மறந்து போவேந்தெரியுங்களா ஒரு போட்டோ பாத்து ப்பா இந்த போட்டோ நா லவ்வு பண்டுந்த இந்த சேரி நல்லாருக்கு சூப்பராஇருக்கு அப்டின் சொல்ட்டு அந்த மாதிரிதாங்க ஷாக்காயி பாத்தா
ஷ்
சொல்றதுக்கு வார்த்தையே இருக்காது அழகுல மயங்கிருவாங்கனு சொல்லுவாங்களே அந்த மாதிரி
மயங்குறாங்க என்னங்க சொல்றிங்க அதா நல்லாயில்லேனு சொல்ட்டீங்கல்ல அப்புறம் நீங்க மயங்கறேனு சொன்னாலும் கிறங்கறேனு சொன்னாலும் அவங்க மனசுல அது ஏறவே ஏறாதுங்க நல்லா இல்லேனு என்ன சொன்னிங்களோ அது மட்டுந்தா அவங்க மனசுல பதிவாயிருக்கும் சரிங்களா நீங்க எப்ப வந்துட்டு ஏ எப்ப நல்லாயில்லேனு சொன்னீங்களோ அதுதா மனசுபதியும் பதிவாயிருக்கு நீீங்க அப்பறோ நா நறைய மயங்கிட்டே, கெறங்கிட்டே, விழுந்துட்டே அப்டி சொன்னாலு அதெல்லா மனசுகுள்ள ஏறவே செய்யாது ஏ நல்லால்லன் சொல்ட்டீங்க அந்த ட்ரெஸ்ஸு அ ஃபோட்டோ உங்களுக்கு வேண்டா நா அதா போட்ருக்கேனா இனிமேல் அது தரமாட்டே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அவங்ககிட்ட அதா பதிவு பண்ணுவாங்க சரிங்ளா
அவுங்க அப்பிட்லா பதிவு பண்ண மாட்டாங்க
பாக்லாங்க செரிங்ளா சரிங்க செரி இப்ப நீங்க சொல்லுங்க இப்ப ஒங்ளுக்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ரசன இருக்கு அந்த மாரினா நீங்க இப்ப எத அதிகமா பிர்பர் பண்ணுவீங்க அப்டி சொல்லு.
அக்கேஷன் கம்ஃபடபிள் தாங்க கோயிலுக் போறோ
ம்
கோயிலுக்கு போறோ அப்புன்னா அந்த எடத்துல வந்து கேரளா தா கோயிலுக்கு போவோ அதிகமா கேரளா கோயிலுக்கு அதிகமா வந்து வீட்டுல இருந்து போவோனாங்க அது பாத்தீங்னா சேரி தா அங்க வந்து மோஸ்ட்டாவே அளவுட் பண்ணுவா அளவுட் பண்ணுவாங்கங்க அப்ப ஷேரீ எல்லா வந்து சுடிதாரல்லா ட்ரெடிஸ்னா சுடிதார்ஸ் ரொம்ப பர்சன்லா அவங்க லவ் பண்ணுவாங்க அக்கேஷ்னா நம்ப அக்கேஷ்னபுல் ட்ரெஸ் தா இதுதா இதுதா ஓகே அதுதா ஓகேலா சொல்லவே மாட்டா
செரிங்க இப்ப ஒங்க கூட ட்ரிப் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களே அவங்க சேரி கட்டிட்டு வந்தா ஒங்ளுக்கு ஒரு மாரி கம்ஃபடப்ளா இருகாதுல்ல அன்கம்ஃப டபிளா தானருக்கு ப்போ அந்தெந்த எடத்துக்கு ஏத்த மாரி அவங்க
ட்ரிப்பு டிரிப்பு போறதுக்கு எதுக்கு சாரி கட்டிட்டுவர சொல்ல போற ட்ரிப்லா போற மாரி இருந்தா அவுங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நா தா எடுப்பே ஆக்சுவ்லா டிரிப் போறே அவங்க ட்ரெஸ் பர்சேஸ் பண்ணுவாங்க ம் அதுதா வந்து மேடமுக்கும் எனக்கு கப்புல் ட்ரெஸ் எடுப்பே இஸ் மை வைஃப் வேல்ட் அப்டின் போட்டு மை குயின் அப்புல்லா போட்டு கபுள் சாசர்லருந்து போட்டோ போடுங்க இம்மாரி பிலான் பண்ணி வச்சிருகே நடகோல்லையோ ஆண்டவனுக்கு தா தெரியு
அப்ப யாருக்கு தெரியுங்க நடக்கு நடக்கு கவலப்படாதீ செரிங்ளா
ம் அது உங்க வாயால கேகறதுக்கு சந்தோஷமா இருக்குங்க என்னனா விஷயம் நடந்துனு எனக்கு தெரியு ம் இல்ல நா மனசுல நெனச்சுர்க்க பொண்ண நெனச்சா சந்தோஷ் சொல்வா
புரியில
நான் மனசுல நெனச்சிருக்க பொண்ண நெனச்சு ரொம்ப சந்தோஷப்படுவே
அது அது நம்ம உறுதியா சொல்ல முடியாதுல்லங்க ஏ உங்க நீங்க விஷயம் நெனச்சிருக்கீங்கன்னா அது நடக்கு ஆனா என்ன அது இவங்க கூடதா அவங்க கூடதான்னு சொல்ல முடியாது செரிங்க அப்றமா இப்ப அத பத்தி ஒரு கொஸ்டின் அப்டின்னு சொன்னா அந்தோட இப்போ என்ன சொல்றது இவ தனித்துவோ இந்த மாத்ரி இருந்தா ரொம்ப தனியா தெரிவாங்க அந்த மாதிரினா நீங்க எத மீன் பண்ணி கே எத சொல்லுவீங்க சொல்லுங்க கரெக்டா இந்த விஷ்யோ இருந்தா அது ரொம்ப தனியா தெரிவாங்க ஸ்பெஷலா தெரிவாங்க அப்டின் சொன்னா நீங்க எத மீன் பண்ணுவீங்க
அவ அவளாவே இருந்தா போதுங்க எனக்கு
புரியல
அவ அவளாவிந்த போது இது பண்ணூ அது பண்ணூலா இல்ல அவா அவளாவே இருக்குணு அதா எனக் ரொம்ப புடிச்சது ஒ திமுரா யாருக்கடங்காம
ஏங்க திமுரா யாருக்கூ அடங்காமற அடங்காபிடாரின் சொல்வாங்கங்க இது நீங்க இந்த மாரி நியூஸ் பாத்திருக்கீங்ளாங்க சோஷியல் மீடியா பத்தி நம்ம பேசனோல்ல அதுல அது ரீல்ஸ் போடுவாங்க ஆ கல்யாணதுக்கு முன்னாடி அவ அடங்கவே மாட் ஆ அதான்டா எனக் புடிச்சிருக்கு மச்சா கல்யாணத்துக்குப் அடங்கவே மாட் டீங்களா மச்சா அதா எனக்கு புடிக்கல அப்டிங்கிறானுங்க இந்த கமெண்ட் ரெண்டுமே ஒன்னுதா ஆனாவுங் சொல்ற டோன் இருக்குல்ல அதுல சேஞ்ச் ஆகுதுல ஓ அதுல எப்டிங்க நீங்க சொல்றீங்க அடங்காம இருக்குறது புடிக்கூ அப்டி சொல்லிட்டு கல்யாணத்துக்கப்றோ உங்குளுக் புடிக்காம போயிரூங்க அடங்காமர்ந்தா நீங்க சொல்றது எல்லாதுக்கு எதுக் த்து பேசுறாங்க நீங்க ஒண்ணு சொன்னா நா இப்படிதா செய்வே அப்டி சொல் நாங்கன்னா கோவம் எவ்ளோ நடந்ததுக்கப்புறம் வரும் தெரியுமா ஒரு வாட்டி வராது ரெண்டு வாட்டி கேப்பீங்களா அடுத்த தடவ உங்களுக்கு கோவம் வரு என்ன நா என்ன சொன்னாலும் எதுத்து பேசுற அப்டின்னு சொல்லிட்டு வராதுன்னு சொல்றீ இல்ல நீங்க இப்டியெல்லா சொல்றது பொய்யினு நா சொல்லுவே
வால்லா சொல்லவே இல்லங்க சொல்ற விதம்ன்னு ஒண்ணு இருக்குல்ல
ஏ நீ சொன்ன நா செய்ய மாட்டே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்துக்குமே ஏட்டிக்கு போட்டிக்கு செஞ்சா
அப்டிய நான் செய்ய விடுவேனா நான் அப்டி
அப்பா
நா என்ன பண்ணுவேனா நான் என்ன பண்ணுவேணா அவ ஆப்போசிட்டா சொல்லுவே செய்யாது விஷயம் செய்யாதுன்னா அப்ப அந்த விஷயம் செய்வாங்கல்ல
உனக்கு புரியுதா ரிவர்ஸ் ஃபார்மா ஃபார்மாங்க அந்த காலத்துல சொல்வாங்க ஆடுற மாட்ட ஆடி கறக்கணு பாடுற மாட்ட பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க
ஆமா ஆமா உம் மாட்டுக்கார்ரு பால் ஊத்துறக்கு போறார்
ஆடுறவங்கள ஆடிதா செரி பண்ணணு பாடுறவங்கள பாடி இது பண்ணணு கன்வின்ஸ் பண்ணணு அப்டிங்றது விஷயபதான்
செரிங்க உங்களோட நேரம் முடிய போது சிர் ஆனா சரியாவே வேற ஏதாவது உங்களுக்கு இது சார்ந்து ஏதாவது பேச வேண்டியது இருக்கா
நெறை இருக்குங்க என்னங்க பேசுறிங்க
சொல்லுங்க கப்புல்ஸ் ட்ரெஸ பத்தி பேசலாங்க சரிங்ளா நம்ம அடுத்த டாபிக்ல அதை பத்தி பேசலா சரிங்களா ஓகேங்க வக்கிறங்க
ஜேரிங்க ஹலோ
ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ